ஹலோ
ஹலோ எப்டிருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
ம் நல்லாருக்கே வீட்ல அனைவரும் நலமா
அனைவரும் நலம் அங்கு நலங்ளா
ம் எல்லாரும் நலம் பாப்பா என்ன பண்றாங்க
பாப்பா இப்பதா வெளாட போயிருக்காங்க பக்கத்துல உங்க குட்டிஸ் என்ன பண்றாரு
ஆ தம்பியு வெளாட போயிருக்கா
ம் ம் ம் அப்றோ மாலை நேர ஸ்நாக்ஸ் எதுனா செஞ்சீங்க
மதியோ என்ன லன்
இன்னிக்கி மதியோ வந்துட்டு காலையிலே கூழ் குடிச்சே கேக்குதுங்ளா
ஆ
ஹலோ
ஹலோ
ஆ ஆ காலைல கூழ் குடிச்ச மதியோ வந்து ஸ்கூலுக்கு ரைஸு சாம்பாரு அப்பறோ பச்ச பயரு பொரியலு
ஆ கூழு கூழு என்னா கூழுன்னு கேக்குற ஆ கம்மங்கூழு எனக்கு கம்புதா புடிக்கு கம்மங்கூழுதா புடிக்கு கேவு ஆ அதா அதா இந்த கேவுரு கூழுனு சொ ராகி அது எனக்கு கொஞ்சோ கூட புடிக்காது வீட்ல அம்மாவே வந்து இடிச்சு செய்வாங்க வாங்கிட்டு வந்து அத இடிச்சி செய்வாங்க நல்லாருக்கு அதுக்கு காம்மினேஷன் என்னா குடுத்தாங்க
ஆ அதுக்கு காம்மினேஷன் வந்து பாத்தீங்ன்னா முள்ளங்கி கொத்தவரங்கா வெண்டக்கா மாங்கா
புடிக்கவே புடிக்கா
முள்ளங்கி நல்லாதா இருக்கு மசாலா போட்டு குடுக்குறானா நல்லாதா இருக்குது
ஹலோ
கேக்குதுங்களா ஹலோ
கேக்குற ஹலோ
கேக்குதுங்களா
ப நீங்க பேசுறது என டி
ஹலோ ஆ ஓகே ஓகே
மா நீங்க பேசற்து
ஆ கேக்குதுங்க
ம் எல்லா எடம் கேக்குற
நல்லாதா இருக்கு நல்லாதா இருக்கு மசால் போட்டு குடுக்குறது நல்லாதா இருக்கு அங்க
ம் இல்ல அன்னைக்கு ஒரு நாள் நா சாப்ட்டு பாத்த அது எனக்கு புடிக்கல
ம் ஆஹா ஒருத்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இல்லிங்களா
ஆமா ஆமா மோர் மொளகா நல்லாருக்கு மாங்கா ஊரு அ நல்லாருக்கு ம் ம்
நீங்க எப்போ ரீசெண்டா வீட்லயே நீங்க கம்மங்கூழ் செய்வீங்களா
வீட்ல அம்மா செய்வாங்க கூழுலா அடிக்கடி வாரத்துல ஒரு ஒரு நாளாவது எங்க வீட்ல கூழு இருக்கு
ஆ ஹ
ஆ கூழ் அம்மா அடிக்கடி செய்வாங்க எனக்கு கெவுரு அந்த அ ராகி அந்த கூழ் புடிக்காதுன்ட்டு கம்பு கூழுதா அதிகமா செய்வாங்க
ஆஹா இது கூழ தவிர்த்து களி அந்த மாரிலா செய்வாங்ளோ
களி அக்கா செஞ்சு குடுத்தாங்க ஒரு நாளு களி நல்லாருந்தது அதுக்கு கறி கொழம்பு சிக்கன் கறி கொழம்பு வச்சு நல்லா டேஸ்ட்டாருந்தது ஆனா அது எப்டி செய்ணுன் அது ரொம்ப கிண்டிக்கிட்டேரு க்கணு கை வலிக்கு வலி எடுத்துடு வந்து அத க்கா தா ஒர் நாள் செஞ்சு குடுத்தாங்க எனக்கு அதல்லா செய் தெரியாது
செய்ய வராது அ செய்ய செய்ய கத்துக்கணுன் நெனச்சு எதா அன்னிக்கி செஞ்சிருக்கீங்களா
ஆ ஹா அந்த மாரிலா இருந்ததில்ல செய்யி செய்யணு க த்துக்கணுன்ற எண்ணோ அது இன்னு எனக்கு வரல
ஆ ஆ ஆ
நா என்ன வைப்பனா அது சூப்பரா‌
ம் ஹும் ஆ
ம் எல்லா எங்க அக்கா தா பாப்பாங்க
சேரி சேரி மத்தபடி இந்த டிஃபன் ஐட்டம் அந்த மாரிலா சப்பாத்தி ஆ பரவால்லம்மா நல்லா தா
நீங்க ஆ ஆ சரி
அ மத்தபடி இது சப்பாத்தி
ஆ சப்பாத்தி ஆ இட்லி அப்பறோ கூழு இடியாப்போ இதெல்லா டெய்லி வாரத்துல இந்த மாரி கால்ல கால்ல இதுதா போய்ட்ருக்கு
பரவால்ல
இடியாப்போ இடியாப்போன்றது அந்த தேங்காவ துருவி போட்டு நா ட்டு வெள்ளோ போட்டு சாப்ட்டா வேற லெவல்லருக்கு
ஆ‌ ஹா
தேங்கா துருவி போடுங்க தேங்கா பாலோட தேங்காவ அதுல துருவி போட்டு லைட்டா நாட்டு சக்கர அது கூட போட்றக்க கூடாது நீங்க சா ப்றப்ப போட்டுக்கணு
ஓகே ஓகே
ஒரு மாரி மெல்ட்டாயிட்டு கொஞ்சோ ஒரு மாரிருக்கு நல்லாருக்கு அத பாருங்க அதயு வீட்லதா அம்மாம்மா ம் மாவு வீட்ல அதயே அரச்சு வச்சுப்பாங்க எல்லா மாவு அம்மா அரச்சு வச்சுக்கறது வீ ட்ல அந்த மாரி எண்ண ஆயில் ஐட்டமு வீட்லயேதா வயல்ல வெளஞ்சத எடுத்து ஆ அந்த மாரி ஆடி வச்சுப்போ மாவு அ இந்த நெல்லுல்லா அரிசி பாருங்க அரிசி வந்து நெல் அவிச்சி அத இந்த ஆவட்ட பண்ணி
ம் ஹும்
அந்த மாரி அவிச்சி செஞ்சு ஒரு ஆறு ஏழு மூட்ட வீ ட்டுக்குன்னு காகாணி போட்டு தனியா வீட்டுக்குன்னு வச்சுப்போ ம்
நீங்க அந்த பக்கத்துலல்லா அந்த வேபாரோ பண்றது அந்த மார்ல்லா இல்ல
ஆ ஹா வேபாரோ அந்த மாரில்லா இல்ல இது பாத்தன்னா தனியா எத்துக்கொண்டு டி என் சி ல போட்டுடுவாங்க வந்து வாங்கிப்பாங்க ம் வந்து டி என் சி ல வந்து இங்க பாத்தோம்னா அங்க பெரியதா இருக்கும் ஒரு களத்துல போட்டு இங்கயே எடுத்துக் கொண்டு வித்துருவாங்க எல்லாரும் ம்
அங்க இருக்கா பாருங்க முன்னாடி
இப்போ நைட்டுக்கு என்ன டிஃபனா
நைட்டுக்கு டிஃபன் தான் செய்வாங்கம்மா இன்னைக்கு மீன் எடுத்தாங்க காலைல வித்துட்டு வந்தாங்க நம்ம ஏரியால ஒரு அரை கிலோ பாப்பாக்காக வாங்கனாங்க அது ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க ஈவினிங் ஆ
ஆ மீன் நல்லா கொடுங்கன்னா பாப்பாவுக்கு கறி இந்த சிக் கன் இதோட குடுக்குறத விட அ பாப்பாவுக்கு மீன் நறையா குடுங்க எந்த அளவுக்கு குடுக்குறீங்களோ அந்த அளக்கு நல்லது அந்த மாரி கீரை வகையெல்லாம் பாப்பா குடுப்பீங்களா
ஆ அதெல்லாம் குடுக்குறோ சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க அதல்லாம்
ம் ம்
இப்ப இந்த ஒரு நாள் நாளா சளி சளி புடிச்சிருக்கறனா ல சேரி இன்னைக்கு மீன் குடுக்கலாம்னு வாங்கிருக்காங்க
ஆ ஆ என்னோட பையனுக்கும் சம ஜோரம் முந்தாநேத்து சேரி சளி நிக்குமே நிக் க வைக்க வைக்கன்னு பாத்தா எதோ சிறப்பும் குடுத்துக்கிட்டு இருந்த எதோ ஸ்டாப் ஆகல சோ உடனே ஹாஸ்பிட்டல் அழச்சிட்டு போய்ட்டு தான் ரெண்டு இன்ஜெக்ஷன் தலைவர்க்கு இங்க ஆஓனா இன்ஜெக்ஷன் தான் போடுறாங்க நான் ஒரு சிறப்புல குடுத்து சரி பண்ற மாரி இல்ல இன்ஜெக்ஷன் மூலியமா தான் எல்லா அப்டே டக் குனு நின்னுடுச்சி இப்பதான் கொஞ்சோ விளையாடுறாங்க
ம் ம் நீங்க நீங்க வாங்கி வச்சுக்கலால வீட்ல பேராசிட்டமல் அந்த மாரி
இருக்கு இருக்கு அது போட்டாலும் நிக்கல பேராசிட்டமல் நறையா வச்சிருக்க அது போட்டா நி நிக்கவே மாட்டேங்குது மூணு நாளா நான் பேராசிட்டாமல் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க சுத்தமாக நிக்கல அப்பறம் தான் சரி வீட்ல ஹாஸ்பிட்டல் அழச்சிட்டு போங்க அப்டின்னு ட்டாங்க அப்றோம் போய் காமிச்சுட்டு வந்ததும் ஹாஸ்பிட்டல் போறோம் நின்னுடுச்சி
அ
அப்றோம் பிளட்டெஸ்ட் ஆ அதுவு அதுவும் என் பண்ணி பார்த்தே ஈர துணிய கச்சிப்ப வச்சி நெத்தி அ எல்லா இடத்துலையும் வச்சு தொடச்சி விட்ட அதுவும் சரியா நிக்கல அவனுக்கு ஜொரம் வந்தா போகவே போவாது ஹாஸ்பிட்டல் போனா மட்டும் தான் போகும்
ஓகே ஓகே ம் இப்போ பரவாயில்லைங்களா
ஆ இப் பரவால
ம் ஆஹா
ஃபேமிலி டூருங்களா நாங்க லாஸ்ட்டா வந்துட்டு கேட்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ பரவச உலகம் போய்ருந்தோ
பரவச உல
பரவச உலகம் வந்து போயிருந்தோ ஆமா அது இந்த சேலம்ல இருக்கு
எங்களுக்கு சேலம் கிட்ட அப்படிங்களா
நம்ம சேலம் சைடுல நாமக்கல் ரோடு சேலத்துல இருந்து ராசிபுரம் இருக்கு இல்லைங்களா ராசிபுரம் பக்கமாவே இருக்கு இந்த பரவச உலகம் ஹ
நீங்க யார்
ஆமா சேரி நாங்க இந்த லாஸ்ட் வாரோ தா அதா லாஸ்ட் வாரம் போலான்தான் பிளான் பண்ணியிருந்தோ
உம்
அதுக்குள்ளே எனக்கு எக்ஸாம் வந்து டெட் எக்ஸாம் வந்ததா அதனால போக முடியல
ம் ம் எக்ஸாம் எல்லா எப்படி எழுதிருக்கீங்க நல்லா எழுதிருக்கீங்களா
பரவாயிலைங்க ஏதோ இஷ்ட இஷ்டத்துக்கு கேட்டு வச்சிருக்காங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூ ல இருக்குரதெல்லா கேட்டு வச்சிருக்கானுங்க
இப்போ ஒரு தற்காலிக ஆசிரியா அது அது போடுறேன் நாங்கள் நீங்கள் போய் எது அப்ளை பண்ணீங்களா
அந்த இதுக்கே தான் அப்ளேவு பண்ணோ நாங்க
ஆ
அதுக்காக தா அந்த டெட் வந்து பாஸ் பண்ணுங்க எல்ஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறோ வந்து ஹ
டிஸ்ட்ரிக் வைஸ்ஸா போட்டாங்கன்னா ஆ அதான் இன்னக்கி போயிட்டு நான் அப்ளே பண்ணிட்டு வந்தே
ஓ அது இந்த வேக்கண் அதாது காளி பணியிட இருக்கிற ஸ்கூல்ல வந்து போடுவாங்க ஆமா அது எஸ்எம்சில வந்து போடுவாங்க
ஆ
நாங்கள் வந்து ஃபுல் டைம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோ அதனால தேவையில்ல அது
ம் இது ஃபுல் டைம் மாதிரி தான்
இது புல் டைம் தான் நீங்க வந்து கிளாஸ் அவர்ஸ் வந்து எடுக்கிற மாதிரிதா சப்ஜெக்ட் வைஸ் ஆஹ் நாங்க ஆல்ரெடி அதுலயே ஜாப்ல இருக்குறோ அப்படின்றனால சேரி அதுல்ல கொஞ்சோ பரவாயில்ல வருமானம் ஆ இதவி ட கொஞ்சோ நல்ல ச இதுதான் சம்பளம் தான் அதுல
உ
உ
எங்க டீச்சரா ஆசிரியரா நம்ம இருந்தோனா அதுக்க எந்த ஊதியமே இருக இருக்க மாட்டாங்க ஐயாயிரோ நாலாயிரோ
ஆமா
அதுக்கு மேல ஏத்தவே மாட்டாங்க நால ஐயாயிரம் தா அதுக்கு மேல ஒரு ரெண்டு வருஷமா செஞ்ச ஒரு ஆயிரம் ரூபாய் அவ்ளோதான் அதுக்கு மேல ஏத்தலாது எப்படி சொல்றது பஸ்ஸுக்கு போறது இந்த சாரி வாங்குறது இந்த மாதிரியே காசு போயிடுறது அது எதுமே மிச்சமா இல்ல இந்தியாவுல மட்டும் அப்டி ஒரு உழைப்புக்கு ஏத்த ஊதியமே எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க ஆமா கண்டிப்பா நான் சொல்லுவ ஏன் தான் இன்ப்படி இருக்காங்க தெர்ல கரெக்டான சம்பளோ அந்த மாதிரிலா எதுவும் தர மாட்டேங்கிறாங்க அதனால பார்த்தா எல்லாம் வெளிநாடு ப்டியே வெளிநாடு வாழ்க்கையே இப்டி
ஆமா ஆமா சரிங்க ஒரு கால் வருது கூப்புடுற
ஆ ஓகே ஓகே